ஹலோ
வணக்கம் அம்மா
வணக்கம்
நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கேன்டா நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லார்க்கேங்மா
சேரி இன்னிக் எதப் பத்தி பேசலா
இன்னிக்கி இந்த கூட்டுறவு சொசைட்டில நம்ளுடைய சேமிப்பு பழக்கம்
ம்
அதன் மூலம் வரக்கூடிய தொடர்ச்சியான பலன்கள் பத்தி அ பேச்லாங்மா
சேரிமா
இந்த கூட்டுறவு சொசைட்டி அப்டிங்கிறது வந்து பாத்தீங்கனா நமக்கு மத்திய அரசாங்கத்தின் கீழ வரக்கூடியது
ம்
இப்ப வங் இப்ப வங்கிகள் எல்லா நம்ம பாத்தோ அப்டினா ஆர் பி ஐக்கு கீழ வருன் சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
தே மாதிரி சொசைட்டி எல்லாமே வந்துட்டு தனியா அ மத்திய அரசாங்கத்துனால அங்கீகரிக்கப்பட்டு எல்லாக் கூட்டுறவு சொசைட்டிக்கிமே வந்து ஒருத் தலமை செயலகம் இருக்கு அங்கிருந்து அரசாங்க அ அனுமதி பெற் ற்று நடக்கக்கூடிய நிறுவனங்கள்
சேரி
இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்டினா பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து இருக்கு
ம்
அ நம்ம அ அனைத்து வாடிக்கையாளர்கள் ஊர்களிலுயுமே வந்து ஒவ்வொரு பெரியப் பெரிய ஊர்கல்லா இருந்ததுன்னா அந்த ஊருக்குள்ளியே வந்து இந்தச கூட்டுறவு அமைப்புனுடைய கிளைகள் வந்து இருக்கு
ஆஹ
அ நம்ம வந்து அ எங்கே வேணாலு நம்ம பணம் கட்டிக்லாம் பணோ எங்க வேணாலு நம்ம எடுத்துக்லா
அ
அ இதுல வந்து ஒரு சேமிப்பு போர்றவுங்ளுக்கு ஒரு தனி புத் த்தகம் வந்து கணக்கு புத்தகம் வந்து குடுத்துருவாங்க
செரி
அதுப்போக அவுங்ளுக்கு வந்து ஒரு பாண்ட் பேப்பர் வந்து குடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து சேமிப்பு கணக்குன் நீங்க எங்ககிட்ட தொடங்கிருக்கீங்கன் சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு கவுர்மெண்ட் சீல்டு பாண்டு அ அந்தக் கஸ்டமர அர வாடிக்கையாளரா அறிமுகப்படுத்தக்கூடிய அ முகவர்கள்களுக்கு வந்து அ ஒரு சின்ன புக்குங் குடுத்துருவாங்க
சேர் சே
அ ஆ அ அந்த முகவர்கள் வந்து வாடிக்கையாளர்களுடைய பணத்த வந்து மாதம் மாதம் அ செலுத்திக் குடுத்துருவாங்க அப்டி இல்லைனா நம்ம ஆன்லைன்லியு நம்ம வந்து கட்டிக்கிற வசதியு வந்து குடுத்துருக்காங்மா
ஓகே
இது வந்து ஒரு வருடம் இருந்து ஏழு வருடம் காலம் வந்துட்டு ஆஹ் செயல்படக்கூடிய சேவை அமைப்பா வந்துட்டு இருக்கு நம்ம ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் எவ்வளவு ஆண்டு காலம் நமக்கு ஏதுவோ அவ்வளவு வந்து நம்ம சேமிச்சுக்கலா
இதுல மினிமம் ஆயிரூவா தா போடணுமா இல்ல ஐயாயிரம் பத்தாயிரம் கூட ஆர்டி போட்லாமா
ஐயாயிரம் பத்தாயிரம் வேணுனாலு போட்டுக்கலாங்மா
ஆ ஹா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போட்டுக்கலா இல்லையா
ம் போட்டுக்கலாங்மா போட்டுக்கலா வேணும்னா இது பண்ணி லா ரெனிவல் பண்ணிக்கலா இவ்ள இது இல்ல அப்டின்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் அண்ட் டப் டப்பாசிட்ல வேணா மாத்தி போட்டுக்க சொல்றாங்க
ஆஹா
இப்ப ஃபிக்செட் டெபாசிட்டு இருக்கு ஆர்டியு இருக்கு
சேரி
ஆர்டி வந்து ஒன்னுலருந்து ஏழு வருஷோ ஃபிக்செட் டெப் டபோசிட்ல வந்து நமக்கு ஒரு ஐயாயிரமோ மினிமம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தா கூட நம்ம வந்துட்டு போட்டுக்லா
ஆஹ்
அதே மாரி தபால் நிலையத்துல இருக்குற மாதிரியே எம் ஐ எஸ் அப்படிங்குற ஒரு ஸ்கீமு இருக்கு எம்ஐஎஸ் அப் அப்டின்னா நம்மளுடைய பணம் இப்ப ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ நம்ம போட்டு வச்சோ அப்டின்னா மாதம் தோறும் நமக்கு வட்டி வரு
அஹ்
ஐந்தாண்டு காலம் அல்லது இரண்டாண்டு காலம் நம்ம எவ்ளவு காலம் வேணாலு போட்டுக்கலா அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்றோ நம்மளுடைய அசல் தொகைய திருப்பி கொடுத்துருவாங்க
ஆஹ்ஹா
அதுதா வந்துட்டு மந்திலி இன்கம் ஸ்கீம் இது வந்து தபால் நிலையங்கங்களையு இருக்கு அதுல்லா ஒரு தட பலசில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுல நா போட்டு வச்சிருந்திருக்கே
ம்
ஆஹ் அதுக்கப்புறோ பள்ளி கட்டணம் இல்ல வேற வேலைவாய்ப்பு அந்த மாதிரி ஒரு தேவை வரும்போது அத எடுத்துட்டோ ஆனா அதுலயு தொடர்ந்து வட்டி வரு நம்மளுடைய அசல் தொகை இந்த அந்த அஹ் லாகின் பீரியடு முடிஞ்சுன்னயு அந்த அசல் தொகையுவந்து திருப்பு அஹ் முதிர்வு டைம்ல அந்த கட்ன அசலஅப்டியே கொடுத்துருவாங்களா வட்டி வந்து மாசம் மாசம் கொடுத்துருவாங்க
பரவாயில்ல ஆமா எதோ ஒரு ஹெல்ப்புக்கு ஆகுல்ல நமக்கு ஏதோ ஒன்னுத்துக்கு நம்ம பாத்து மருந்து வாங்கனு ஒரு காய் வாங்கணு ஒரு பூ வாங்கனு பழம் வாங்கனு அதுக்கு ஒரு ஆயிர்ரூவா வருது மாசோனா அதுக்கு நம்ம அந்த செலவ பிரிச்சு வச்சுக்கலா இல்லையா
நிச்சயமாங்கா நிச்சயமா அதனால அந்த மாதிரி பல்வேறு பயன்கள் வந்து இருக்கு
அஹ்
இது வந்து கிட்டத்தட்ட முப்பது நாப்பது கிளைகள் வந்து இருக்கு நம்ம தமிழ்நாட்ல மட்டும் இல்லாம இது தமிழ்நாடு கேரளா அ எல்லா அதரு ஸ்டேட்ஸ்லையு வந்துட்டு இது வந்து நடக்குது
அ
அ இதனுடைய தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா பேங்ளூர்ல வந்துட்டு இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பேங்ளூர்ல இருக்குங்மா அது போக கிளை நிறுவனங்கள் வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த கூட்டுறவு அமைப்ப வந்து நம்ம ஐசிசிடிசனு சொல்லுவாங்க அத நம்ம வந்து நெட்ல போட்டோ அப்டீன்னா அதனுடைய முழு அமைப்புமே விவரங்களுமே வந்துட்டு நமக்கு வந்துருது எங்க ருக்கு இது எப்படி நடக்குது எந்தெந்த ஊர்ல எந்த பிரான்ச் இருக்கு அந்த பிராஜ்ஜினுடைய முகவரி என்ன அதனுடைய தொலை பிசிஎண் என்ன அப்டிங்கறது வந்து எல்லாமே வந்து வந்ருது இது என் எங்கங்க அரசாங்கம் அங்கீகாரம் பெற்றது அப்டிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஆ வெளிப்படையா வந்துட்டு எல்லா இதுமே வந்து ஒவ்வொரு முகவர்களுக் க்கு வாடிக்கையாளர்கள் தேவைப்பட்டாலு அவங்களுக்கு வந்து தந்துறாங்க அவங்க வந்து அது வந்து வச்சுக்லா இத பத்தி நம்ம இப்ப ஒரு பக்கொ சேமிப்பு போட்றோன்னா அது எப்டி நடக்குது எங்க ருந்து எதனால அவங்க நமக்கு வட்டி தறாங்க அப்டிங்கறது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த புத்தகத்தின் மூலமா தெரிஞ்சுக் க்ளா
மினிமொ ஐநூ ரூவா கூட போட்லாமா
அ மினிமம் ஐநூருவா கூட போட்லாங்மா
சேரி
அந்த ஆ ஆய்ரம் போட்ரோ அப்டின்னா பிற்காலத்துல நம்ம முகவரா மாறனுனா நம்ம கொறஞ்சது ஆயிரமாவது போட்டுட்டு வரனு முகவர்களுக்கு மட் டு அந்த இது இருக்கு இப்ப எதிர்காலத் குல முகவர்களா மாற்றதுக்கு நமக்கு விருப்பொனா நம்ம ஐநூறுவா கட்டிருந்தொம்னா மாறு முடியாது திரும்ப வேற ஒரு ஆயிரம் வந்து கட்ட மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணிரோ சில வாடிக்கையாளர்கள் ஆரம்பத்துல வாடிக்கையாளரா இருந்தாலு பிற்காலத்துல முகவர்களா மாறலாம் அந்த மாதிரி இருக் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறத சொல்லி ஆயிரம் ரூபாய் சேமிப்பு வந்து ஆ ஆ அலுவலகத்துல வந்து போட சொல்லிற்றாங்க
சேரிப்பா நல்ல விஷ்யோ
அங்க வாடிக்கையாளரா மட்டுந்தா கடைசி வரைக்கு நமக்கு தெரியுல்ல ஒரு ஒருத்தர் வந்து ப்ப இது பண்ணும் போது அலுவலகத்துல பிரயாணிக்கும் போது அவங்களுக்கு தெரியு அப்ப அ இந்த அ மனிதர்களுக்கு வந்து ஐநூறு ஆ தொகை வந்து இது பண்ணி குடுத்துர்றாங்மா
சேரி
ஆ அந்த மாதிரி இருக்கு
ம் வேற என்னென்ன ருக்கு இதுல ஸ்கீமு இதுல இன்னு வேற என்னென்ன இருக்கு
அதுதாங்மா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர் டி இருக்கு எப் டி இருக்கு எம்ஐஎஸ் இருக் கே
ஆ
ஆ லோன் பெசிலிட்டி கடன் எடுத்துக்க கூடிய அமைப்பு இருக்கு கடன் வந்து நம்ம இதுல இப்போ ஒரு லட்சோம் நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோ ஒரு ஆறு மாசோ கழிச்சு எனக்கு ஒரு தேவ இருக்கு ஆனா எனக்கு டெ பாசிட்லயு எனக்கு வட்டி வரணு ஆனா என்னுடைய தேவையு பூர்த்தி ஆயிக்கணு அப்டின்னா நம்ம வந்து எழுவது சதவீதம் அதுலருந்து நம்ம லோன் எடுத்துக்லா நம்மளுடைய ஒரு லட்சத்துக்கான வட்டி அ அதுல கூடுதலா போயிட்டே இருக்கு அதுலருந்து எழுவதாயிரம் நம்ம தனியா எழுவது சதவீதம்னா எழுவதாயிரம் எடு எடுத்துக்கலா கூட்டுறவு வங்கி வந்து நமக்கு எவ்ளோ வட்டி தராங்களோ அந்த வட்டியை காட்டிலும் இரண்டு சதவீதம் வட்டி நம்ம அதிகமா கட்டணு
ஓகே
இப்ப அவங்க வந்து அ குறைஞ்சது ஒன்பது புள்ளி ஐந்துலருந்து அதிகபட்சம் பன்னெண்டு புள்ளி ஐந்து வரைக்கு தராங்க
ம்
அ அப்டிங்கம்போது நமக்கு ஒரூவா அல்லது ஒன்னாரூவா வட்டி வந்து வருங்மா
ஓகே
பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்னா உங்களுக்கு ஒன்னே கால் ரூவா வட் டி வரு அவ்வளோதா டி இது வந்து வெளில நம்ம தனியார் வங்கிகள் எல்லா இருக்குல்லங்மா ஒரூவா வட்டி ஒன்னாரு இந்த ஹச் டி எஃப் சி ஐ சி ஐ சி அதே மாதிரி எங்க கூடியதுதா ஆ ஒரூவா வட்டி ஒன்னாரூவா வட் டி அது வரைக்கு வரு அதுக்கு மேல வராது
ஓகே இப்ப அத நம்ப இன் இன்வெஸ் பண்ணதுக்கு வருமா இல்ல லோன் எடுக்கறதுக்கு ஒன்னாரூவா வட்டி கட்டும்படிமா வருமா
லோனுக்கு தாங்மா ஒன்னாரூவா வட்டி இன்ட்ர நா நீங்க நீங்க மொத்த தொகை போட்டு வ என்ன சொல்றது சேவிங்ஸ் போட்டாலுமே தருவாங்க நீங்க லோன் எடுக்குறீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் தராத காட்டிலு லோனுக்கு வந்து ரெண்டு சதவீதம் அதிகமா நீங்க வட்டி கட்டணு இப்ப உதார ணமா சேவிங்ஸ்க்கு உங்களுக்கு ஒன்னே கால் ரூவா வட்டி போட்டு தராங்கன் வைங்க நீங்க அதுலருந்து கடன் எடுக்குறீங்கன்னா நீங்க ஒன்னே முக்கால் ரூவா வட்டி கட்டுவீங்க ரெண்டு ரெண்டு சதவீதம் அதிகமா கட்டுவீங்க
சரி சரி சரி
இப்ப நீங்க பத்து ரூவா வட்டியில பத்து பர்சன்ட் வட்டியில நீங்க சேர்ந்திருக்கீங்கன்னா நீங்க உங்களுடைய கடன் தொகைக்கு பன்னெண்டு ரூவா அதா ஒரூவா இருவது காசு வட்டி கட்டுவீங்க
ம் ம்
அவங்க உங்களுக்கு ஒரூவா வட்டி தருவாங்க நீங்க அவங்களுக்கு ஒரூவா இருவது காசு கடனுக்கான வட்டிய வந்து கட்டணு
சரி சரி
அந்த மா அந்த மாதிரி வந்துட்டு அ இருக் கிங்மா இது தனியார் வங்கிகள்லையுமே இருக்கு ஆ லக்ஷ் மி விலாஸ் வங்கி அங்க வந்து நா பல வருடங்களுக்கு முன்னாடி அப்பல்லாம் ஓரளவுக்கு வந்து பொருளாதாரம் நிறைவா தா இருந்தது என்னுடைய ஆ மகனின்னுடைய பேர்ல வந்து அப்ப நா வேலைக்கெல்லா போய்ட்ருப்பே அப்ப நா அம்ப தாய்ரோ ஒரு லட்சோ அந்த மாரி மகன் பேர்ல வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருன்ப்பே எதாவத் நமக்கு அவசர தேவை அப்டின்னா நம்ம வந்து எவ்ளோ தொகை தேவையோ எடுத்துக்லா அதுக்கு ஒரு சதவீதம் தா கூடுதல் வட்டி வாங்குவாங்க
ஓகே ஓகே
ஏனா அவங்க வந்து பத்து சதவீதம் தா அதிகபட்ச வட்டி தருவாங்க இந்த மாத்ரி பன்னெண்டு சதவீதம் தரமாட்டாங்க
ம் ம்
இவங்க சேமிப்புக்கு வட்டி அதிகமா தரனால கடனுக்கு ஆ வட்டி வந்து கொஞ்சம் அதிகமா வாங்குறாங்க
சேரி சேரி ம்
ஆனா நம்ம வெளில கந்து வட்டி காட்டிலும் இதெல்லா வந்து ஒண்ணுமே கிடையாது வங்கி வட்டி மாதிரிதா ஒரூவா வ ட்டி ஒன் அதிகபட்சம் ஒன்னேகால் ரூபாய் ஒன்னாறுவா ஆ வட்டி வாங்னா இது பண்றாங்க
சேரிம்மா நல்ல விஷ்யோ நறையா சொல்லுங்க சொல்லுங்க
சேமிப்பு தொகைய நீங்க என்ன பண்ணலான் இருக்கிங்க பணம் வந்து சேமிக்கிறிங்க எதோ ஒரு இதுல அத நீங்க பொதுவா என்ன பண்ணுவீங்க
நா பொதுவா வந்து அத அப்டே டெபாசிட் பண்ணுவே இப்ப வந்து நகையெல்லா வந்து ஃபண்ட் ஆஃபிஸ்லலா வச்சிருக்கற்துனால அந்த பைசாவ கொண்டு வந்து அசல கட்ட வேண்டிதா
செரிங்க தோழி செர்
ஏனா நா மாசோ வட்டி கட்டின் வந்துறே
ம்
எங்கி நிறுத்தறதில்ல‌ ஒரு மாசோ நிறு த்திட்டேனா எனக்கு உடனே ஃபோன் வருது அடுத்த மாசோ எனக்கிது இன்னு பேடன் ஆயிட்றது திருப்பி நா கடன் வாங்கும்படிமா ஆயட்றது
நிச்சயமா தோழி நம்ம
கெடைக்காம போய்டுது அதுனால இத இது எது எதுசேமி க்கற்தே வந்து இந்த நகைக்கு கொண்ட்போய் கட்டிடோனா நமக்கு னா ஒரு நா செ செவண்டி பெர்சன்ட் நகைக்கு பணோ கட்டிடுவோ‌ இல்லயா ப்ப இருவத்தொம்பதாய்ரோ இருக்குன்னா இருவத்தி நாலாய்ரோ
நேரம் நிறைவடைந்தது தோழி நம்ம மீண்டும் அடுத்த‌ இதுல தொடர்ந்து பேசுறோம் நன்றி வணக்கம்
வணக்கம்